ஹலோ தோழி வணக்கம் தோழி
வணக்கம் தோழி கேக்குதுங்களா
உ கேக்குது தோழி நல்லா இரு
சாப்டிங்களா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நாங்க இன்னு சாப்புடல்ல நீங்க சாப்டீங்களா
விருத்திகெரமா இப்பதா சாப்டன் புளிசாதோ
ஓகே ஓகே தோழி
நீங்க எப்டி ம்மால்லா சாப்டுவீங்களா
எல்லா சாப்பாடு சாப்புடுவே தோழி குருமா குழம்பு தவர
கடையில தா தோழி இருந்தே
உ உ சேரி சேரி தோழி ஒரு பச்ச கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கள தோழி பார்க்ல சுவிம்மிங் ஃபுல்ல அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அடிக்குது தோழி
எப்போ என்ன சொல்றீங்க
இல்ல அன்னிக்கி ஸ்விம்மிங் ஃபூல் போயிருந்தீங்களா பார் டி ப்பா தோழி பார்க்குக்கு அன்னிக்கு ஒரு ப பச்சக்கலர் ட்ரெஸ் போ கண்ண அப்டி கூசுது தோழி எப்டி தோழி அப்டி ஒரு ட்ரெஸ்ஸ போடுறீங்க
அத நல்லா இருந்ததுல்ல எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கு
அதுனாலயா
அது கொஞ்சோ சின்ன பிள்ளையா டுக்கு பல்லு பல்ல பத்தி பேசுவோ
பல்ல பத்தி பேசலா ஓகே தோழி கண்டது சாப்டுறாங்க பல்ல பராமரி க்க மாட்றாங்க அவங்களுக்குல்லா பல்லு நல்லா இருக்கு பா பாத்து பாத்து ப்ரெஷ் பண்றோ இது சாப்ட்டா பல்லு கூசு ஐஸ் வாட்ரு குடிக்கக்கூடாது நறைய கிரீம் ஐட்டமான திங்ஸ்ஸலா சாப் புடகூடாதுன்ட்டு பாத்து பாத்து சாப்புட்றோ ஆனா அவுங்களுக்குதா பல்லுல ப்ரச்சனைகள்லா வருது அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
இது என்னோட ஒட்டுமொத்த மன குமறல் செரிங்ளா எங்க வீட்ல நானு எ பையணு ப்ரெஷ் வெளக்காம தண்ணி காஃபி எதுவுமே குடிக்க மாட்டோ ஆனா எங்க வீட்டுக்காரு செரி எ பொண்ணு செரி பல்லு வெளக்கமே எல்லாமே பண்ணுவா சாப் ப்புறதுகூட சாப்ட்ருவாங்க அதுங்க கன ஒன்னுமே ஆகாது பல்லுல எங்களுக்கு மட்டு டும் இந்த பல்லுல என்னன்னா ப்ரச் சன்ன வந்துருச்சு எத்தனதா அரிசி பண்றது எத்தனதா ப பல்ல புடுங்கறது
அதுதா தோழி பாத்து பாத்து நம்ம பல் வெளக்குறோ ப்ரெஷுகூட பாத்து பாத்து வாங்குறோ அதுக்கு அந்த டூத் பேஸ்ட்டுகூட நம்ம பாத்து பாத்து வாங்குறோ ஒரு நாளைக்கு ரெண்டு வேல பல்லு தேய்க்கணு நெனைக்குறோ ஆனா நமக்கு இந்தமாரி வரும்போது அதனுடைய அதுக் கான நம்ப நேரத்த ஒதுக்கி வேல செய்யுறோ அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா கண்டிப்பா பாத்து பாத்து பல்லு வெளக் நல்லா ஒ பல்லுல எனா எதாத்தா ப்ரச்சன
நீங்க ஒரு மெடிக்கல் லைன்ல இருக்கீங்கல்ல தோழி எங்களுக்கு பல்லுக்கான எதாது ஒரு டிப்ஸ்சு குடுக்க முடியுமா
மெடிக்கல் லைன்ல இருக்கதாலயா பல்ல வந்து நம்ப கால்ல நைட்டு ரொம்ப ரொம்ப ப்ரெஷ் பண்ணு அப்புறோ வந்து இயற் கையான முறைல வந்து கிடைக்குதுல்ல பேஸ்ட் அதிகமா யூஸ் பண்ணாம அந்த ப பொடிமாரி கெடைக்கு பாருங்க அந்த ஆயுர்வேத பல்பொடி இந்தமாரி கெடைக்கு பாருங்க அது வெரலால நம்ம வெளக்கு பல்லு வெளக்குறப்ப அந்த பல்லுக்கு தேவையான மசாஜ் கெடைக்கு செரிங்களா அந்த வேர் எல்லா ஒரு
செங்கல் வெச்சுகூட தேக்கலாமா தோழி
அந்த காலத்துலலா அது தாங்க வெச்சு இது பண்ணாங்க வெச்சு எப் புல்லா ஒரு ஆ பாத்தீங்ளா ஆம்மா அதெல்லா பாருங்க
அப்பல்லா யாரு எந்த பல் டாக் கிட்டியு போல எந்த பல்லையு புடுங்கல
மாட்டு சாணத்த எருச்சு சாம்பல்மாரி பண்ணி அத வெச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க நல்லாருக்கு கருக்கு முருக்குன்ட்டு எங்க வீடலயே அப்டிதா பண்ணாங்க எங்க அத்தைலா
ம் அந்தமாரி நம்மளு யூஸ் பண்ணிருந்தா நல்லாந்துருக் நெனைக்கிறே தோழி நம்ம இந்த விலை மதிப் பில்லாத இதெல்லா வாங்கி போட்டு நம்ப பல்ல நம்பளே பாலாக்கிட்டமோ
கண்டிப்பா
ம் அப்பறோ தோழி இந்த ஸ்கின்னுல இப்ப வெயில் டைம்ல நெறைய வேக்குரு வருது ஸ்கின்ன நம்ம பராமரிக் க மாட்டோ அப்டின்ற மாரி ஒரு கவல வருது அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
பண்றதே இல்ல
தோழி நா பேசுறது கேக்குதுங்களா
உண்மதா அதால நம்ம ஸ்கின் ஆரோக்கியமா இருக்காங்குறது நம்மள பாத்தாவே
அதனால நம்ம அப்பப்ப ஜில்லுன்னு இருக்க தண்ணில மொகத்த கழுவணு தோழி
இன்னோனு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஸ்கின் நல்லா இருக்காங்குறது நம்மளுக்கே தெரியு எப்டினா
ஆமா
நெறைய ஒரு நாளைக்கு சொல்லுவாங்கள ரெண்டு லிட்ரு மூணு நெறைய தண்ணி குடுச்சாவே இந்த ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ்ல்லா தானாவே கெடச்சுரு
ஆமா தோழி நீங்க சொல்றது கரெக்ட் தா ஒங்க வீட்ல இருக்க பிள்ளைங்களையு நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்க வெயில் வந்து ரொம்ப ஜாஸ் தியா இருக்கறதுனால நம்மளால நம்ம ஸ்கின்ன பராமரிக்க முடில
அந்த மாரி இந்த ஆரஞ்சு கலர்ல ஆரஞ்ச் கலர்ல இருக்கு பாத்தீங்கள்ளா அந்த பொருட்கள் எல்லாமே கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது
ஆ உதாரணத்துக்கு இந்த கேரட்டு இந்த மாரி கலர் இருக்கு பாத்தீங்கா ஆரஞ்ச் கலர் கேரட்டு கேரட்டு ஆ
கோ சங்க்ரா மீனு
அது ஆரஞ்சு வெங் கடல்ல இருக்கதால கடல் ஐட்டமே ஒங்களுக்கு சொல்றீங்க பாத்தீங்களா
இல்ல தோழி எனக்கு அந்த மீனு னா எனக்கு ரொம்ப புடிக்கு தோழி நேத்து வேர அம்மாவாசையா போச்சா நான்வெஜ்ஜு சாப்பல்ல தோழி அதுனால காலேல இருந்து சாப்ட்டு சாப்ட்டா மாரியே இல்ல தோழி ஆமா தோழி சாப்ட்டா மாரியே இல்ல இன்னைக்கு காலேல சாப்பாடு கட்ற வேல இருக்கு காலேல அதுக்கிட்ட போணுனா அது ஒரு ரெண்டு மண் நேரோ ஆகு கு இவுங்க டைம் ஆய்டுன் கத்துவாங்க அதுனால சிம்பிளா கட்டி குடுத்தாச்சு தோழி ஈவினிங் தா போய் அத புடுச்சு
கனவா செய்ய தெரியுங்ளா ஒங்களுக்கு
ஆ செய்ய தெரியு தோழி நல்லா செய்வே நல்லா சாப்டுவே கனவானா ரொம்ப ரொம்ப புடிக்
கிளீன் பண்ணுவீங்களா
க்க சத்து ஆ அது ஒன்னு பெரிய விஷ்யமே கெடையாது தோழி ரொம்ப ரொம்ப ஈஸி
எனக்கு ரொம்ப நாள் ஆசேன்னா அது ஒன்னு யாராவது செஞ்சு குடுக்கனு அத சாப்பண்ணுங்கறது ஆச அத வாங்கி செய்யணுங்கறது ஒரு ஆச
வர சொன்னா வரவே மாட்றீங்க என்ன பண்றது சொல்லுங்க
கண்டிப்பா அதுக்கான நேரோ வர்ரப்ப நீங்க எதிர்பாக்காமயே நாங்க வருவோ தோழி இது கனவா எப்டி செய்றது
போங்க அது மேல இருக்க ஒரு ஒரு மாரி பிங்க் லைட் பிங்க்ல ஒரு தோல் இருக்கு தோழி அது ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த தலைய தனியா பி உங்களுக்கு அந்த மை கலங்கிடுன் சொல்லுவாங்க அது வேணானா அந்த தலய தனியா அப்டியே புடுச்சு ஓரோ வச்சுடுங்க தோழி அந்த தலய விட்ருங்க அது அந்த ஒடம்ப மட்டு அழகா அப்டியே ரவுண்ட் ரவுண்டா ஸ்லைஸ் போட்டிங்கன்னா மஞ்சாத்தூள் உப்பு போட்டு அழகா கழுவி இஞ்சி பூண்டு மஞ்சாத்தூளு உப்பு போட்டு நல்லா கழுவி அத நல்லா வாஷ் பண்ணி எடுத் து வெச்சுட்டு வெங்காய தக்காளி தக்காளி தொக்கு பண்ற மாரி இதயும் போன்ட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு வாஷ் பண்ணணு தோழி அதுக்குள்ள கொஞ்சோ அழுக்கலா இருக்கு
ஓ
அதனால இஞ்சி பூண்டு போட்டு கழுவுனா இன்னு நல்லாருக்கு தோழி
கண்டிப்பா
அ தக்காளி தொக்கு பண்ற மாரி அதுதா தோழி தக்காளி தொக்கு பண்ற மாரியே பண்ணனு வெங்காய தக்காளி வதக்கிட்டு இதையு போட்டு அதுலியே வதக்கணு இத போட்டு பெரட்டிக்கிட்டே மஞ்சாத்தூளு உப்பு இஞ்சி பூண்டு மெளகாத்தூளு எல்லாத்யு ஒன்னொன்னா போட்டு போட்டு போட்டு பரட்டிக்கிட்டே இருக்கணு தண்ணி வேணுனா தண்ணி கொஞ்சமா ஊத்திக்லா அதுலியு கொஞ்ச தண்ணி வரு ஆனா அதுக்கு வந்து குக் ஆகுற்துக்கு ஒரு ரொம்ப நேரோ ஆகாது கொஞ்சோ நேரோ இப் இப்ப எறால் மீனு க்ளீன் பண்ணுறத விட சி குக் பண்றத விட இது கொஞ்ச அதிகமா டைம் எடுத்துக்கு அதுதா ஒன்னு ஏறால்னா கொஞ்ச நேரத்தில வ வெந்துரு சுருண்டுரு அது வெந்துரு ச்சினா வ முடிவு பண்ணிடுவோல ஆனா இது கொஞ்சோ லப்பர் மாரி இருக்கு ஆனா கொஞ்ச நல்லா வேக வெக்கிணு அவ்வளவுதா கொஞ்சோ காரந் தூக் கலா போட்டீங்கன்னா ரசமோ சாம்பாரோ கீரையோ ஏதோ ஒன்னு வெச்சுட்டு இல்ல ஒரு ஒயிட் ரைஸ் வடிச்சு கூட இந்த தொக்க போட்டு சாப் டிங்ன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு தோழி மிஞ்சி போனா ஒரு நூறுபா வெச்சா கடம்மா தோழி
ஒரு அரை
ஒரு கூறு அம்பதுருபா அப்டின்வாங்க அர கிலோ இருக்கு தோழி நூறுபா
நல்லா தாராளமா ரெண்டு பேர் சாப்பில்லாங்களா
மூணு பேரு கூட தாராளமா சாப்பிலா தோழி
ஓகே கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரும் போது செஞ்சு குடுங்க நல்லா பெப்பர்லா அதிகமா போட்டு
எப்ப எப்பனு காத்துட்டுதா இருக்கோ தோழி நீங்க தா முடில முடிலன்றீங்க
கண்டிப்பா வரோங்க கண்டிப்பா தோழி உங்க வீட்டுக்கு வரணுங்க எங்க அ மிகனப்பெரிய ஆசையில அது ஒண்ணு
எங்க கணவர் கேட்டு கேட்டு சீ போனு ஆயிட்டார் தோழி
அவருக்கு மிகப் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் குடுப்போ கவலப்படாதீங்க
ம் ம் செரி செரி தோழி வந்தீங்கனா ஒன்னும் ப்ரெச்சன இல்ல தோழி ஒரு ரெண்டு நாள் இருந்து நல்லா டைட்டா சாப்ட்டு முருகர எல்லா பாத்துட்டு அப்புறோ பொறுமியா போலாந்தோழி கோட்டேலி லீவு ஆஃபலி லீவுக்காவ்து வாங்க தோழி
கண்டிப்பா உங்களுக்காக நாங்க கு மிகவும் ஆர்வமா காத்துட்ருக்கோ
ஓகே தோழி உங்க பல்ல நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க தோழி
பல்லுதா ரொம்ப ஆபாத்தான நெலமைல இருக்கு முன்னாடிக்க எடமெல்லா போயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல
அ நீங்க தா சொல்றீங்ளே தோழி நம்ப பல்பொடி வெச்சு மசாஜ் பண்றத விட இந்த செங்கலு சாம்பலு இந்த மாரி எதையாவது வெச்சு மசாஜ் பண்லா தோழி கறி எல்லா கூட வச்சு தேய்ச்சிருக்காங்க தோழி அந்த காலத்துல அடுப்பு கறி அதெல்லா கூட வச்சு தேச்சிருக்காங்க அதனால பல்பொடி இல்ல இந்த செங்கல் தூளு இந்த மாரி ஏதாது வாங்கி அப்டியே மசாஜ் பண்ணி தேச்சு விடுங்க
கண்டிப்பா தோழி நீங்க பிஸியா இருபிங்ல இல்ல இப்டியே இருபிங்ளா
இல்ல தோழி நா ஃப்ரியா தா தோழி இருப்பே
ஓகேங்க ஓடிராதிங்க
ஓட மாட்ட ஓட மாட்ட தோழி ஓகே தோழி உங்களோட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி தோழி நேரம் முடிந்தது திரும்பவு ஒரு நல்ல பதிவோட நம்ப பேசலா
கண்டிப்பாக தோழி
ஓகே தோழி மிக்க நன்றி வணக்கம்
வணக்கம்